என்ன சொல்றது உம் அதை ப்பாத்து பார்த்து அமுச்சி விட்ருக்கு நானு பிரெட்டு பார்த்த பத்தனா பார்த்தோனா உன்னோட ஞாபகம் வந் பிரெட் அமுச்சி விட்டுருது
யா அவ மேல ஒரு வீடிய அமைச்சுல்ல ப்பஸ்ட்டா அவ சூப்பரா வீட்லயே செய்வாடி குக்கர்ல ஓ அத இப்பதான் நீ பாக்கறியா நான் பஃபர்ஸ்ட்ல இருந்தே அவள ஃபாலோ பண்றேன் அதனாலதான் நான் அவளோட அவளோட பார்த்தா எனக்கு இதெல்லாமே வாங்கி அவ்வளவு மாதிரி செய்யணும் குக்கர்லயே வைக்கிற தாண்டி அதெல்லாம் வாங்கின எனக்கு
அதுதான் சரி சும்மா நார்மலா அந்த ஸ்டாண்ட் இருக்கு அதுல வச்சாச்சு வெயிட்டு
அந்த ஸ்டாண்டு் இல்ல எங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கனா அந்த ஸ்டாண்ட மட்டும் மட்டும்வாங்கள
சரி ஸ்டாண்ஒன்னு ஆர்டர் போட்டு விடு
போட்டு விடே உனக்கு பிரெட் செஞ்சு தரே என்னோட என்னோட ஃப்ரீ பிரெட்ட நீ சாப்டு எவ்ளோ சாஃப்டா பால் பிரெட் உனக்கு புடிக்குள்ள சாஃப்டா அந்த மாரி செஞ்சு தரே
பாக்கறே
நீ இந்த வீடியோ ஒன்ன அனுப்ச்சல்ல அதுல ஒரு குண்டு படுத்திருக்கும்ல அது நீ இத அருணி தெரியுமா
நானு அர்ணிந்தான சொன்ன உங்கிட்ட அர்ணிடி அப்டின் ஆ ஆ
ஒ நீ அவள சொன்னவுன்னே எனக் செரியான சிரிப்பு வந்துருச்சுடி அந்த மெசேஜ பாத்தவுன்னே
அர்ணி அதா அந்த எவ்ளவு எப்புடி செஞ்சு வச்சிருக் கோங்கனி எனக்கு அத பாத்தவுன்னே வாய் ஊறி
யோ அவ வீடியோல போய் பாரு அது எல்லாமே வீட்ல வச்சு சிம்பிளா ஒரு நால வச்சு செய்றா
ஓ கொஞ்ச கூட இ து இல்லாம நாம பேசாம அந்த மிஷின் வாங்கிக்கலாமாடி அந்த மாவு பொ பெசயற பெசயற மிஷின் எனக் ம்ஹும்
ஆ எதுல அவ கையிலதான பெசையறா
டெய்லி அப் பெசையறா இல்ல அந்த மாரி மெல் மெல் மோல்டிங் பண்றக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல
ஒ இங்க பாரு மொதல்ல அஹ் நீ மொதல்ல கையில செய்யி அதுக்கப்பறமா அதெல்லா பண்லா ஈஸ்ட் வாங்கி வச்சிருக்கயில்ல மைதா மாவு இருந்தா பன்னு செய்
ங்கலடி ம றந்துட்டே இப்ப பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா வாங்குனே அதுதா பேக்கிங் பவுடர் பேக் கிங் சோடா அப்றோ அந்த ஃபிரெஞ்ச் ஃபிரைஸ் வாங்குனே அது ஒரு கிலோ வாங்கிட்டண்டி தெரியாம
எவ்ளவு
த்தி இருவது ரூவா பரவால்லயா ஒரு கிலோ
ஆஹ் பெருசுதான வந்துருக்கு
ஆமா பெரிய பாக்கெட்டு
அப்பற என்ன வச்சுக்க
செரி செரி ஒன்னோ ஆகாதுல இருவத்தெட்டு ஃப்ரீசர்ல வெக்கணுமா செரி நான் ஃப்ரீசர்லதான் வெச்சிருக்கேன் அப்றோ இது வாங்கினன் நக்கட்ஸ் வாங்கனன்டி அ லூஸ் மாரி அஹ்ம் சிக்கன் நகட்ஸ் பத்ல்லா வெஜ் நகட்ஸ்
பாத்து பன்னு இது பண்ணுன்னு சொன்னன்ங்க நானு
இத வே ஆஹ் சிக் கன் நக்கட்ஸ் தான் ஓகே பண்ணேன் க்க பாத்தா எரநூறுவா போட்ருன்ச்சு அது வந்துட்டு கம்மியாதான் இருந்துச்சு நூத்தி அம்பது ரூ என்னமோ இருஞ்ச்சி முப்பதோ என்னமோ வெல கம்மியா இருக்குனு அம்திவுட்டேன் பாத் அதான் நான் நேர்ல போய் தான் பாக்குறேன் இப்படி வந்திருக்கு செரின்னு வாங்கி வச்சிருக்கேன் இனிமேல் தான் அந்த ஈஸ்ட்டும் நான் என்ன பாத்தேன்னா இந்த இது பாத்தேன்டி ரைஸ் பேப்பரு ரைஸ் பேப்பர் நீ செய்வியா அது ரைஸ் பேப்பர் இருக்குலடி அது நீ போன்ல யூ டியூப்ல போட்டுப்பாரு அந்த ரைஸ் பேப்பர் வந்து ஸ் ஆஹ் தண்ணில நனைக்கணும் சரி தண்ணில நனச்சி விரிச்சி வச்சோம்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல பன்னீர் பன்னீர் இதெல்லாம் வந்து சும்மா இதுமாதிரி ஸ்டஃப்க்கு பன்னீரு அப்ரோ வெஜ் வெ வெஜிடபிள்ஸ்சு இந்த மாதிரில்லாம் ஸ்டப் உள்ள வந்து ஸ்டப் பண்றது ரோல் ப இல்ல இல்ல ரோல் பண்ணிட்டு அத வந்து கொஞ்சம் பேன்ல வந்து ஒரு நெய் இல்லன்னா எண்ண ஊத்தி கொஞ்சம் சுத்தி எண்ண ஊத்திட்டு இது அதுல வச்சு மூடி வச்சிடணும் ரெண்டு பக்க டோஸ்ட் பண்ணி எடுக்கணுமாமா இந்த இது சமோசா மாதிரி இ இது இருக்குதுல்ல வெள்ளக்கலர்ல இருக்குமே அது என்ன மோமோஸ்
அஹ் அந்த மாரியா
அந்த மாரி இருக்குமா
ஏன் உனக்கு அது வேணுமா
பாத்தேன் நானு இதுல பிளிங்கெட்ல போட்டு பாத்தேன் கம்மியா தான் வந்துச்சு என்பது ரூபாய் எழுபது
அவளுக யெல்லாம் போன் பண்ணுடினா பேச சமா கேட்டா ஒண்ணுமே கேட்கல ஒண்ணுமே கேட்கல ஒரு தடவ கூப்டா ஒண்ணுமே கேட்கல அதா நானும் சொன்னேன் அவகிட்டல்ல நான் பேசுறேன் எனக்கு நல்லா தான் கேக் ஒரு டைம் கூப்ட்டா ஒண்ணுமே கேக்கல தான் கே நம்மளுக்கு ஆச்சு
ஆமா ஆமா ஆஹ்
அப்றொ இன்னருத்தி இருக்கால்ல அவளுக்கு கூப்ட்டால் லாம அப்பையு அப்புடிதா ஆச்சாமா அந்த குண்டுக்கு அப்பறொ சேரி நம்ம அறுடி ஃப்ரீயா இரு
ஆனா இதுல கான்ஃப்ரன்ஸ் போட்டு பேச முடியாது கமா குடுத்து கமா குடுத்துக்கு
நீ இந்த மாரி டிஃப்ரெண்ட்டால்லா யோசிச்சினா உன்ன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க ஓ ஜீரொ உனக்கு ஜீரா வந்து
இத பத்தி பேச குடாதுன் சொல்லிருக்காங்கல்ல இங்க ஒரு ஃபோட்டோ இருக்குடி நான் அத ஃபோட்டோ எடுத்து உனக் ப அனுப்புற பாரு அது அவன மாதிரியே இருக்
யா அவெ இருக்கு இருக்கு ஒனக்கு உம்
அவன சொல்ல எம் புருஷன சொன்னே
சொல்லுவெ உம் புருச பின்னாடி நின்னு ஒட்டு கேட்ருப்பார்
அது வரல கதவு தெறக்கல தெறந்த சவுண்டு கேக்கு அது சாப்புட்ருக்காமா எனக்கு பசிக்கிது தல ரொம்ப வலி வலிக்கிது தயலமு இல்ல தலவலியோட உக்கான்ட்ருக்கே கொண்டு வ ட்லா வந்து மேனேஜர் கூட வந் முடுன்ச்சு வேல நா கூப்புட வரேன்னா ரெடியா இருக்கு கதவு சாத்தி பத்தா மேனேஜர் சாப்புர கூட்டிட் போய்டாரமா அனால ‌அவுங்க சாப்புரக் அவுங்க கூட போறே நா நீங் வந்ததுக்கப்றந் தா கூட போய் வே நா மட்டு சாப்புண்ணு
வீட்டுக்கு போய் சாப்டுவியா வெளியவா
ஆ வீட்டுக்கு போய்தா சாப்டுவெ வீட்ல சாப்பாடு இருக்கு அத பெசாம வீட்லயே போய் சாப்புல்லாமா அப்டின் தோணுது ஆ கரெட்
சாப்ட்ரு ஆ வேஸ்ட் எதுக்கு பண்ற வெளிய சாப்பாடு இருக்கு தொட்டுக் வாங்குனினா எறங்கிரு
த ஆனா வாங்குடு வாங்குடுன்ட்ருந்தா ஐயோ இதுலயே நானூறுவாயி ருவா செலவாயிருமென் யோசிச்சுட்ருந்த பாத்தா நல்ல வேல அவ மேனேஜர் வாங்கிட்டா கூட கூப்புட்‌போறேன்ட்டா அதனால அந்த காச வச்சு ஆ இருக்கு இருக்கு போகும்பொது வா உம்
உம்
போமொது ஒண்ணுவா அந் உம் உம் அந்த ஒண்டிப்புதூரு அ அங்க தா அதை தாண்டம்மோது நம்ம அன்னைக் சாப்ட்டம்ல நா நீயி இதெல்லா போயி
ஆமா
போய்ஸ் போமு அந் அந்த வழி போகும்போதெல்லாம் அந்த ஸ்மெல்லு வா வாவான்னு கூப்பிடுதுடி அப்படி ஒரு ஸ்மெல்லு ஆஹ் ஆஹ
ஒரு மாரியாக இருந்துச்சு
ஆஹ
நானு நம்ம பூ அவதான் சாப்பிட்டா நல்லா ஏன்
ஆமா அவதா சாப்பட்டா ஏா நம்ம ரெண்டு பேரும் வீட்ல சாப்படு
ஆமா அதுனால சரியா சாப்பிட முடியல ஆனா நல்லா இருந்தது இன்னொரு தடவை போணும் நா எம் புருசன கூப்புட்டு
அஹ் வந்தேன்னா சொல்லு தானா தின்னுட்டு போகாத
இல்லன்னா நம்ம போலாம் நம்ம இங்க வெ இது வாங்க போறம்ல உன கிஃப்ட்
ஆமமா அப்ப போலாமா
போலாம் அத நான் எந்த
நீங்கதா போலா போலாங்கிற போவே மாட்டேங்கிற அப்பறோம் நீதான் சொல்லனு எப்பனு நீ வந்தேன்னா ஓகேதா நா மத் ஏன்னா இங்க தா இருப்பேன்
நான் தான் வரணும் எனக்கு ரேபிட்டோ புக் பண்ணி வரணும் ச்ச வந்த கடுப்பாகுது அலச்சலா இருக்கு சரி அங்கிருந்து ரேபிட்டோ புக் புக் பண்ணி வந்துறேன் நம்ம அங்கிருந்து பஸ்ல போயிக்கலாம எல்லா
அஹ் ஆஹ் வஸ் வஸ் நேரா நீ இங்க வந்துரு சும் ஆ அந்த எடத்துக்கு சாப்பறக்கு எடத்துக்கு வந்துரு நீஃபஸ்ட் நேர சாப்பிடற இடத்துக்
சாப் அது ஈவினிங் தான்
அப்படிய மா
அப்ப ஃபஸ்ட் நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சு டு ஈவினிங் ஆஹ சாப்பிட்டு நான் அப்படியே கிளம்புறேன் நீ அப்படியே போயிரு
புள்ளையார் கூப்பிடுவா
ஏ அதுதான் நானு
கூட்டிட்டு போய் விட்டுருவியா சேரி சேரி ஹ் சேரி அப்படின்னா சேரி அப்ப எனக்கு இந்த வ அந்த வ அடுத்த வாரத்துல எனக்கு ஒரு நாள் வீக் ஆப் வரும் வியா செவ்வாய்கிழமை இல்லன்னா புதன்கிழமை
ஆஹ் அப்ப சொல்லு
வந்தன்னைக் போலா
புருச கேக்காத எங்க போறன்னு
அச்சோ ஆமால்ல
ஆ ஏதோ ஒன்னு சொல்லு
சேரி நம்ம ரெண்டு பேரு
எதுக்கு ஆ ஆ சொல்வீர் வந் துருமா
கூட வராது வராது பாப்போனு எதாச்சு ஐடியா இல்ல எனக்கு லீவ் கெடைக்கலன் சொல்லிர்றே வேலைக்கு போற லீவ் கெடைக்கலன் சொல்ட்டு வந்துட்ற ரெண் நாள் லீவ் போட்ணோலடா அதனால லீவ் கெடைக்காது அப்டின் சொல்ட்டு வந்துர்ற
ம் செவக்கெள தா இல்லடோ புத்தகள அங்க
ஹ நம் வேற ஃபேஷியல் பண்றப் போலாம் போலா என்னவோ
போலா எப் ப போலா எனக்கு காசு காசுருக்கா
இல்லடி
சொல்ற எனக்கு தெரிஞ்சி அடுத்த மாசந்தா போ முடியு நெனைக்கிற டே இல்ல காசு நாளை வரது செலவுக்கு இன்னிக்கு வேற லீவ் போட்டு தொலச்சிட்ட நாளைக்கி லீவா இனி மண்டேல இருந்தா வந்துருச்சா சேரி டைமாச்சான் பாரு
இரு இரு இன்னு கொஞ்ச நேரோ பேசுவோ ம்
அதுதா சொல்ல போது
அ ஆ இல்ல இல்ல சொல்லப்போது வந்து உள்ள நிக்கு வாட் பேசிட்ருக்க அப்டின் உ
சேரி நீ பாரு அது கூட போயிட் நா சொன்ன மாரி போய் பண்ணு வீட்ல சாப்பாடு இருக்கு இல்ல தொட்டுக்கிறக்க மட்டு எதா வாங்கிட்டு போய்ட்டு அதயவே சாப்டு வேற எது தின்ன தொட்டுக்க இருந்த போ போது சாப்பாடு எறங்கிரும்ல
ஆமா ஓ போதும் தயிர் பேக்கெட் ஒன்னு வாங்கிட் போணும்னா
உனக்கு தா தயிர் புடிக்காதுல்ல
பிரியாணிக்கெலா போட்டு சாப்டவேண்டி தயிரு
ம் சேரி கட் பண்ட்டுமா
ஆ